இப்ப தா
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க்கா நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோக்கா
சாப்ட்டிங்களா இன்னுதானுங்களா
கா இனிமேதாங்கா நீங்க
இல்லங்க இனிமே தாங்க
சேர் செரிங்க என்ன என்ன ஸ்பெஷல் காலைல
காலைலியு‌ ஒரு ஸ்பெஷலு இல்லங்க
சேர் சேர் ஏனா இப்
இன்னு சாப்டல இன்னு சாப்பில்ல இனிமே தாங்க லேட் ஆகு நா சாப்ட பத்து மணி ஆகுங்க
சேரி செரிங்க்கா
நீங்க சாப்
இல்க்கா அக்கா இல்லக்கா நானு லேட்டாகுக்கா நா ஒரு ஒம்போது ஒம்பதரைக்கு சாப்டுவேங்க்கா
நீங்கதா சமப்பீங்ளா இல்ல வீட்ல வேற யாராது சமப்பாங்ளா இங்கெல்லா
எல்லா வேலயு ஆ சமப்பேக்கா
ம் சமையல்லா நல்லா வருமா ஒங்ளுக்கு அப்பனா
ஆ வருங்க்கா
சேரிங்க எனக்கு ஒன்னோடு வரவே மாட்டேகிங்க பிடிச்சி இழுத்திட்டே இருக்கே
ஏங்க்கா
ஒன் ஒன்ரெண்டு செட் ஆயிருதுங்க அதா ஒன்ரெண்டு செட் ஆயிருது இது நல்லா சமப்பருப்பு சாப்பாடு பருப்பு சாதோ
க நீங்க என் வியா இல்ல வெஜ்ஜா
இல்ல நான்வெஜு வெஜ்ஜு ரெண்டுமே சமப்பே
ஓ செரி செரிங்க்கா நா என் வி சாப்ட மாட்டே நா வெஜ் மட்டு தா சாப்டுவேக்கா
அப்டிங்களா இல்ல ஒங்க வீட்டுல எல்லாருமே அப்டிங்களா இல்ல நீங்க மட்டுதா அப்டிங்களா
கா நா சின்னதுல இருந்தே சாப்ட மாட்டே எனக்காக அவுங்களு மாறிட்டாங்க
சேரிங்க செரிங்க
சேர் செரிங்க்கா
எ என்ன நீங்க நல்லா சமப்பீங்க எதாச்சு ஒரு ரெசிபி சொல்லுங்க
நா மீன் கொழம்பு நல்லா வெப்பே
மீன் கொழம்பு மீன் கொழம்பு தேங்கா அரச்சி வப்பீங்ளா அரைக்காம வப்பீங்ளா
தேங்கா ஊத்திதான்க வைபேன் ஏன்னா கூட்டமா வைக்கிறதுனால தேங்க் கூட்டம் இல்லாததுனால கூட்டம் இல்லாம இருந்தா வெறும் ஆ தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு வைப்பேன் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா தேங்கா அரைச்சுதான்கா வைப்பேன்
ம் நாங்க கூட்டம் இருந்தாலும் செரி கூட்டம் இல்லாம இருந்து அந்த தேங்கா போட்டுதான் வைப்போம் அது வந்து அப்டியே பழகிருச்சு
ஓ செரி செரிகா தேங்கா போட்டா
இல்ல வந்து
ம் சொல்லுங்கக்கா
எங்க அம்மா வீட்ல வந்து தேங்கா போடாம அரைப்போம்
ஆ ஆ ஆ ஆ
இங்கே வந்து தான் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்க அப்பறம் தான் தேங்கா போட்டு தான் மீன் குழம்பு வைக் வைப்போ அப்பறம்தான் புடிக்கும் அந்த மாரி ஆயிடுச்சு தண்ணியா இருந்தா புடிக்காது கொஞ்சம் ஒரு மாரி ஒரு கட்டி மாரி இருந்தா தான் புடிக்கும்
ச லிக்வீடா சாலிடா
ஆ ஒரு மாரி சாலிடா இருந்தா ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ஒரு மாரி சாலிடா இருந்தாதான் புடிக்கும் அந்த மாதரி இவங்க சாப்ட்டு பழகுனனால நம்ம தனியாக சாப்ட்டு பழகுறது வந்து உங்களுக்கு புடிக்கமாட்டிகிது
எப்டி பாப்பீங்க
எப்டி வைப்பீங்கன்னா எல்லாம் தேங்கா அரைச்சி ஊத்திதான் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் வதக்கி த அரைச்சு தேங்கா வோட அரச்சு அத போட்டு வ இந்த வெந்தயம் கருவேப்பில அதெல்லாம் போட்டு
தாளிச்சி வுட்டுட்டு
தாளிச்சு விட்டுட்டு அப்புறமா அரைச்ச மசாலாவ போட்டு அ குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலா மிளகாத்தூளு அதுக்கு தேவையான மசாலாத்தூளு
போடுவ நா மொளகா பொடியும் மல்லித்தூள் மட்டும் தான் போடுவேன்
மொளகாதூளும் ஆ அது நா வந்து கல்யாணம் முடிச்ச புதுசு எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அத வச்சி பண்ணே அதுவும் நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு இங்க வந்து இங்க ஒரு மொளகா இங்க ஒரு குழம்பு மசாலாதூள் இருக்கு சோ அதை வந்து போடதான் நல்லா இருக் க்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால அத போட்டு கொஞ்சமா லைட்ட மிளகாத்தூள் போட்டு
செரி செரிங்கா
தேங்காய் அந்த அரைச்சி அதுல ஊத்தி அப்டியே இறக்கிறது கடைசியில வந்து மீன் போட்டு அப்டியே இறக்கிறது
ஓ செரி செரிகா அப்பறம் என்ன சமைப்பிங்க நல்லா
வேற எந்த வெரைட்டி ரைஸ் தான் சமைப்பேன் தேங்கா சாதம் லெமன் சாப்பாடு ஆஹா தேங்காப் ப்பால் சாதம் வந்து அவருக்கு குலைஞ்சு போய்ருச்சு
ஓ ஓ
அவருக்கு பண்ண
அளவு தண்ணி வெச்சு சரியா செஞ்சா நல்லா வரும்கா
இல்ல அது வந்து தேங்கா பால் சாதம் வந்து பாஸ்மதி ரைஸ்ல ட்ரை பண்ணே நானு
ஓ ஓ செரி செரி
அதனால எனக்கு அளவு தெரியாம அது ஒரு மாரி குலஞ்சி போயிருசு அதுல இன்னு இந்த தேங்காய் பால் சாதொமே நா பண்ண மாட்டே தேங்கா சாதம் மட்டு தா பண்ணுவே தேங்கா சாதம்னா ஈஸி நம்ம தேங்காவ மட்டு எடுத்து போட்டு தாளிச்சு உட்டா வேல முடிஞ்ச்சு
நா என்ன பண்ணுவே கல்லப்பருப்பு இதெல்லா போட்டு வதக்கி உட்டுட்டு தேங்கா கொட்டி உன்ன மாரே வெங்காயோ போட்டு தாளிச்சு உட்டுட்டு வர மொளகா போட்டு தேங்கா அதுல போட்டு லைட்டா ப்ரௌன் கலர் ஆகுற வரக்கு வறுத்துட்டு அப்டியே சாப்பாட போட்டு கெளறிடுவே கா
ம் அதா தேங்கா சாதோ
அதா அதா செரி செரிங்கா வேற என்ன உங்களுக்கு புடிக்கு
வேற
உங்களுக்கு என்ன ஃபுட்டு புடிக்கு
ஃபுட்டு பிரியாணி தாங்க
பிரியாணி ஆ செரி செரிங்கா என்ன பிரியாணி என் வி யா
ஆ சிக்கன் பிரியாணி
ஓ செரி செரிங்கா நா தயிர் சாப்ட மாட்ட அத்னால தயிர் சாப்பாடுனால சுத்தமாவே புடிக்காது
அப்டியா அப்ப எதாவ்து குஸ் குக்கா பிரியாணிக்கு அந்த தயிர் வெங்காயொ வெச்சா அதயு சாப்பட மாட்டீங்களா
இல்ல அதும் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாப்பிட்டு தா இருந்த அது அப்பறோ அதுவு எனக்கு புடிக்கெறது இல்ல அதனால சாப்பட மாட்டே அப்போ இந்த குஸ்கா மட்டு செஞ்சி சாப்புட்டுக்குவ
ம்
குஸ்கா வந்து கறி போடாம இருந்தா எடுத்து சாப்ட்டுப்பே
ஓகே ஓகேங்க
நீங்க வர்க் பண்றீங்களா
இல்ல இல்ல இப்போதெக்கி வீட்லதா இருக்கே கொழந்தெங்கள பாத்துட்டு
ஓ செரி செரிங்கா
ஃபஸ்டு ஒர்க் போய்ட்டு இருந்ததுதா அதுக்கப் அப்பறோ மேரீட் ஆனதுக்கு அப்பறோ அடுத்தடுத்து ரெண்டு கொழந்தெங்க ஆய்ட் சோ அத்னால இப்போதெக்கி ஆ ஃபஸ்ட்டு வந்து பைய அடுத்து வந்து பொண்ணு
ஓ செரி செரி எங்க ரெண்டு பேரு என்ன பண்றாங்க
இப்போ தூங்கீட்டு இருக்காங்க ஸ்லீப்பிங் டைம்
இல்ல இல்ல ஸ்கூல்லா போலயான்னு கேக்குறே கொ
இல்ல இல்ல ரெண்டுப் ஆ ஆமா ஒருத்தனுக்கு வந்து மூனு வய்சு பாப்பாக்கு வந்து ஒன்னேகால் வய்சு
ஓ செரி செரி செரி செரி செரிங்க கா அப்பறொ என்ன நல்லா சமப்பீங்க
அப்பறோ என்னன்னல்லா சமப்பேன்னா சாம்பாரு இப்ப ஒரு சாம்பார் பழகிர்க்கே அந்த பூசணிக்காயல்லா அந்த அரசாணிக்காய் இருக்குல்லங்க அதெல்லா போட்டு அத கட ஸ்டைல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ற மாறி பழகியிர்க்கே அது நல்லாருக்கு தோசைக்கில்லா போட்ருப்பா என்ன அது ஹோட்டல் லெல்லாம் பாத் திங்ன்னா அந்த அந்த அரசாணைக்கா வச்சுதான் பண்றாங்க
ஓ செரி செரிக்கா ஆமா எல்லா ஹோட்டல்ஸ்லுமே அது இல்லாம கா கோஸ் சாம்பாரே இல்ல அப்புறோம் இந்த தக்காளிக்கு ஒரு ஜின்ன கடையில்ல நா வந்து எப்போதும் செய்வ அது நல்லாருக்கும் நீங்க வந்து கூட்டமாருக்கும் போது அப்டி செஞ்சீங்கின்னா நல்லாருக்கும் வெறு தக் காளி மட்டு வேற நல்லா கடஞ்சு நல்லா குக் குக்கர்ல போட்டு எண்ண ஊத்தி கடுகு கருவேப்பில்லா போட்டுட்டு இந்த தக்காளிய போட்டு உப் ஜின்ன வெங்காயத்த வந்து வெட்டாம உரிச்சு மட்டு போட்டுட்டு கொஞ்ச சாம்பார் தூளு கொஞ்சம் மெளகா கொஞ்சம் மஞ்சத்தூள மட்டு போட்டு நல்லா கடஞ்சு விட்டுட்டு தண்ணீ ஊத்தி நல்லா நால் நாலஞ்சு விசில் விட்டுருங்க விசில் வுட்டுட்டு நீங்க ரெண்டு பெர்னா அப்டியே சாப்ட்டுக்லா ஒ கூட்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சோ கொஞ்ச பொட்டுக்கட்லய அரச்சி ஊத்துனீங்கன்னா நல்லா செமையாருக்கும் இட்லிக்கு ச சா சாப்ட்டுக்கலா சப்பாத்திக்கு சாப்ட்டுக்கலா தோசைக்கு சாப் ட்பா
டிங்ளா தக்காளிய தக்காளிய கையில பெசையணுங்ளா
இல்லக்கா வெறும் தக்காளிய வந்து எடுத்துக்கோங்க எடுத்து வெட்டிடு வெட்டி வச்சிட்டு கு க்கர்ல வந்து கடுகு கருவப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வழக்கி வுட்டுட்டு இந்த தக்காளிய வெட்டி அதுக்குள்ள போட்டுட்டு அதுல கொஞ்ச சாம்பார் பொடியும் கொஞ்சோ மஞ்சத்தூளு மட்டு போட்டீங்ன்னா நல்லா விஸ் சில் விட்டுட்டீங்கன்னா நல்லா தண்ணி விடக்கூடாது அந்த தண்ணியே இருக்கும்
ம் ம்
இல்ல அப்டியே சாப்ட்டுக்கலா பொட்டுக்கடல அரச்சு ஊத்த வேண்டா
அப்டியா அது மறுபடியு குக்கர்ல இருந்து விசில் எடுத்தோடனே மறுபடியு கடையணுங்ளா
கடஞ்சிட்டு அதுக்கப்புறந்தா இந்த பொ பொட்டுக்கடல மாவ கொஞ்சோ கூட்டமா இருந்துச்சுன்னா பொட்டுக்கட்ல மாவ வந்து அதுல ஊத்தணு இல்லாட்டி அப்டியே கட்டி கட்டியாயிரும் கொழம்பே செஞ்சு பாருங்க இன்னைக்கி நல்லாருக்கும்
செரிங்க நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ ட்ரை பண்ணி பாருங்க
உம் சரிங்க வேற என்ன நல்லா சமப்பிங்க
வேற என்ன நல்லா சம்ப்பனா எல்லாமே செய்வேர் அ பெப்பர் ஜிக்கன் செய்வ சப்பாத்தி நல்லா வப்ப ஒ செய்வ பூரி போடுவ என் வி வந்து மட் மட்டன் மட்டும் சமைக்க தெரியாது மத்தபடி எல்லா சமப்ப மீன் கொழம்பெல்லா வப்ப ஜிக்கன் கொழம்பு வப்போ நல்லா ரச வப்போ நல்லா ரஸ்சோ வப் ப நீங்க எப்டிங்க ரசோ வப்பீங்க அரச்சி வப்பீங்களா கரச்சி வப்பீங்ளா
அது வந்து எதுவு அரைக்க முடியாது கரண்ட் போயிடுச்சு மிக்சியில எதுவு பண்ண முடியாதுனா கைல கரச்சு அப்டியே வச்சுரது இல்லன்னா இந்த இது சிலிண்டர் ஏதாது தீந்து போயிட்ச்சுன்னா அன்னைக் பாத்தீங்கன்னா அந்த கைல கரச்ச ரசத்த வச்சு முடிச்சிருவோ
ஓ சேர் சேர் சே
அன்னைக்கு நைட்டு சிலிண்டர் வராது காலைல தா வரும் அப்டின்ட்டாங்கன்னா சேரி பரவால்ல இப்போ இந்த வந்து அ இந்த கரச்ச புளி ரசோருக்
கரைச்சி புளிச்ச ரசோ சாப்டீங்கன்னா அந்த அது நா சாப்டது இல்ல நல்லா இருக்குமா
ம் நல்லா இருக்குங்க என்னோட கணவருக்கு அது ரொம்ப புடிக்கு
ஓ ஓ அவுங்கள்லா அப்ப அந்த காலத்து ஆளுங்க நெனைக்கே
இல்ல அவுங்க வந்து கேரளா ஸ்டைல்னா அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கோ
ஓ
அந்த சுட்ட கத்திரிக்கா கொழம்பு அந்த மாரி ஆ அதெல்லா அவருக்கு ரொம்ப புடிக்கு
சி வரமொளகாவ சுட்டு‌ அதுல பெசஞ்சி சாப்புட்றதா
ஆ அந்த மாரில்லா அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கு அது இல்லாம இந்த சட்னி அரைக்கினு இன்னாலுமே இந்த அந்த சினுக்கோள் இருக்குல்லங்க அதுல வந்து குத்தி ஏதோ ஒரு கம்பியோ எதுலயோ குத்தி அத வந்து தேங்கா வரமெளகா அந்த வெங்காயத்தெல்லா வாட்டி அவங்களா ஒன்னு பண்ணுவாங்க
ஓ ஓ
ஃபுல்லா அந்த கேரளா ஸ்டைல் தா அவங்களுக்கு ரொம்ப புடிக்கு
தக்காளி சட்னிக்கு புளி சேப்பீங்ளா எப்டி
நா பண்ண மாட்டே அப்டி இவ இவங்க எயே மாமியார் அந்த மாரி பண்ணுவாங்க புளி தேங்கா புதினா
எங்க ஓ புதினா ஆ செரி செரி
மல்லித்தழ எல்லாமே போடுவாங்க
வெறு தேங்கா வெறு வ தேங்கா தக்காளி வர மொளகா உப்பு பூண்டு
புளி இது மட்டு வெச்சி அரைங்க நல்லா இருக்கு பருப்பு தொவையல் அரைப்பீங்ளா
ஆ பருப்பு தொவையல் வந்து ஏதாது காச்சல் வந்துச்சின்னா ஃபீவர் வந்துச்சின்னா அந்த கஞ்சியு இந்த பருப்பு தொவையலுந்தா வெச்சி சாப்புடுவாங்க
சேரி சேரி எந்த மாரி கஞ்சி வெப்பீங்க பருப்பு கஞ்சியா
இல்ல இல்ல சாப்பாடு கஞ்சிதா வெச்சே
இல்ல அதுல எதுவு சீரகோ எதுவு போடுவாங்கலா வெந்தய கஞ்சியா எப்டின்னு கேக்குறே
ம் ம் அந்த மாரில்லா பண்ண மாட்டாங்க அது அவுங்களுக்கு ஒத்துக்காது ம் சாப்பாடு அந்த கஞ்சி வடிச்சத இது இருக்குள்ளங்க தண்ணி இருக்குல்ல அத போட்டு கொஞ்ச லைட்டா உப்பு போட்டு அந்த தொவையல் வெச்சி குடுத்துருவே அந்த மாரில்லா வெச்சா காச்சலுக்கு அவுங்களுக்கு வாந்தி வந்துரு சோ அதனால ஆ அந்த பருப்பு தொவையல வெச்சா காய்ச்சல் வந்தா மட்டுதா அந்த பருப்பு தொவையல வெப்பே மத்தபடி அந்த பருப் துவையல்லா அரைக்க மாட்டே ஏனா காய்ச்சலுக்கு அவங்களுக் கா நமக்கா இருந்தாலுமே அது அந்த ஒரு ஒரு மாரி
புதினால நல்லா புளி பூண்டு வர மிளகா உப்பு தேங்கா வச்சி அரைச்சிங்கனா புதினா எலய வச்சி நல்லா கா காய்ச்சலுக்கு காரமா நல்லா அரைச்சி குடுத்தாலு நல்லா நல்லா இருக்கு
புதினா புளி பூண்டு வர மெளகாங்ளா
ஆ வர மெளகா உப்பு தேங்கா
அதுல தக்காளி போடுவாங்களே தக்காளி போட மாட்டீங்ளா
தக்காளி போ போட்டா அந்த அந்த புதினாவோட டேஸ்ட்